ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ இது என்னது ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்ட்டு பாத்துட்ருந்தே போன்ல சரி ஓகே அப்போ நீ ஆப் அப்போ கொஞ்சம் நல்லா ஆச்சு உங்கிட்ட பேசி அதா சரின்னு உங்கள்ட்ட பேசலான்னு சொல்ட்டு கால் பண்ணன்டா
ஓ அப்டிங்களா பாத்துட்டீங்களா என்ன செய்யணுன்னு
ஆமா எ பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரெஞ்சு ஃப்ரை ரொம்ப பிடிக்கு பொட்டேடோ வச்சு சரி அது பண்ணலான் பாத்தே அப்பற வந்து சீஸ் பால் மாரி
ஓ அப்டிங்க அப்ப டெய்லி இப்டி புது புதுசா சமைப்பீங்களா
ஆமா ஏதாவது சமைக்கணு இல்லன்னா வந்து கடையில வாங்கி தர சொல்லி கே ப்பாங்க கடையில வாங்கி தரதுனா இது வீட்லனா பரவால்ல நம்ம ஓரளவுக்கு நம்ம நீட்டா பண்ணிடலால்லா பாத்து கடையலன்னா அது எப்டி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லல அவங்க என்ன எ எப்டி ஃப்ரை பண்றாங்க அது வந்து எத்தன நாள் ஆன பொருள் அது எதுவுமே தெரியாது நமக்கு அதனால மோஸ்ட்லி நா வந்து வீட்லயே எல்லாமே செஞ்சு குடுத்துருவே அவ்வளவு வந்து நா வெளியே வாங்க மாட்டே வாங்குறத ஃப்ரூட்ஸ் அந்த மாரிதா வாங்கி் குடுப்பே அந்த மில வீடலயே மோட்லி ஆல்மோஸ்ட் செஞ்சடுவா நா அப்டியே
அ பழங்கள் வந்து நல்லா சத்தா இருக்கு டெய்லி எல்லாரு சொல்லுவாங்க எப்டியோ ஏதோ ஒரு பழமாச்சு டெய்லி சாப்ட்றணு
ஆமாடா கண்டிப்பா எல்லாரு அதா சொல்லுவாங்க பழ வந்து கண்டிப்பா எதோ ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம டெய்லி எடுத்துட்டே இருக்கணும்னு தா சொல்லுவாங்க
அதுதா டெய்லி எப்டியோ எல்லா வீட்லயு ஒண்ணு குடுத்துருவாங்க இப்பல்லா அ நல்லா நெறைய ஸ்கூல்லல்லா பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க டெய்லி ஏதோ ஒண்ணு குடுத்து அனுப்புங்க
ஆமா இப்போ அந்த மாதிரி ஆ கேட்டாங்க முன்னாடில்லா வந்து சிப்ஸ் அந்த மாரில்லா எடுத்துட்டு போலா இப்போல்லா வந்து சிப்ஸ் பிஸ் கெட்டு அந்த மாரி அலவுடு கெடையாது ஒன்ல ஃப்ரூட்ஸ் அப்பறோ நட்ஸ்சு அதுக்கப்பறோ வே இந்த வெஜிடபிள் சாலட் ஸ் மாதிரி இல்லன்னா வந்து இந்த கடல வகைகள்லா இரு ல்ல அந்த மாரிதா பாயில் பண்ணி அந்த மாரி தர சொல்லிருக்காங்க இப்பெல்லா
ஆமா இப்பல்லா நெறைய ஸ்கூல்லயு வந்து நெறைய புது புதுசால்லா சொல்றாங்க இத தானியங்கள்ல்லா கொண்டுவாங்க அத கொண்டுவாங்க இத கொண்டுவாங்கன் சொல்லி
ஆமா அது பசங்களுக்கு அதுக்கான விழிப்புணர் உணர்த்தறதுக்காக அப்டி பண்றாங்க
அதா அவங்களுக்கு நல்லா சத்து கெடைக்கட்டு நம்ம சொல்லி கேக்கட்டுனு சொல்லி எல்லாம் நெறைய ஸ்கூல் எல்லா இப்பிடி பண்றாங்க
ஆமா அதுவு பண்ணுனல்ல அவுங்க சொன்னா கேப்பாங்கப்பா நம்ம சாப்பட்றக் சொன்னா ஐயோ என்னதிது ஒரு மாதிரி இந்த கலர்ல இருக்கு அந்த கலர் இருக்குன் சொல்ட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க இப்ப ஸ்கூல்ல வந்து அவுங்க சொல்லிவிட்டன்னா ஓகே எல்லாரு கொண்டு வராங்க எல்லாரு சாப்பட்றாங்க அப்ப நம்மளு அத ஃபாலோ பண்ணி தான ஆவணு கண்டிப்பா
ஆனா இதுவே ஒரு இப்பிடி பாத்தோன்னா ஓரளவுக்கு இது நல்லது தா
ஆமா அதே என்ன பொறுத் வரிக் நீ இந்த மாரி வந்து எல்லா ஸ்கூல்லியு இந்த மாரி சிஸ்டம் வெக்கற்த் ரொம்ப நல்லது ஒரு சாட் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி மண்டேனா இந்த மாத் டிஷ்ஷிஸ் கொண்டுவாங்க ட்யூஸ்டே அப்டின் ஒரு சிக்ஸு அ ஒரு ஃபை டேஸ்க்கு வந்து இந்த மாரி ஒரு ஃபுட் சாட் மார் தந்ட்டனா அப்ப வந்து பசங்க அதுக்கேத்த மார் ஆர்கானிக் ஃபுட் சாப்புடுவாங்க கொண்டு வருவாங்க இனியொரு விஷ்
ஆமா நறைய ஸ்கூல்ல இப்பிடி இருக்கு இப்பிடி ஒரு கலர் வெப்பாங்க இல்லைனா எதோ ஒரு காய்கறி சொல்லுவாங்க இப்ப இன்னைக்னா நீங்க இந்த காய்கறி தா கொண்டு வரணு
ஆமா அந்த டீம் டே மாதிரி அவுங்க வச்சுக்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஏனா அந்த மாரி இருந்தால்லா இந்த பசங்க வந்து ஒரே மாரி இர்ந்தா கூட அப்ப எல் எ வேரியஷன்ருக்காத் சாப்பாட்ல என்ன சில பசங்க கொஞ்சோ நல்லா கொண்டு வருவாங்க சில பசங்க கொஞ்சோ இது தயிர்சாதோ அந்த மாதிர் கொண்டு ஏனா அவுங்கவுங்க அவுங்கவுங்க வசதிக்கு ஏத் த மாரி அவுங்கவுங்க இதுக்கேத்த மார் கொண்டு வருவாங்கல்ல அப்ப வந்து ஒரு அப் பாக்கம் போது ஓ அந்த கொழ்ந்த சாப்புடுச்சு அந்த மாதிரி கொஞ்சோ நம்ம பாக்கும் போது அ த அந்த இது நல்லாருக்கே இது நல்லாருக்கே நம்மளு சாப்ட முடி இந்த ஏக்கோ இருக்கு ஆனா இந் எல்லா வந்து இது பண்ணோல்ல அப்ப எல்லாருமே ஒரே சாம்பார் இப்ப சாம்பார் கொண்டு வந்து எல்லார்மே சாம்பார் தான இந்த கொண்டு வருவாங்க அதுல வந்து யாரு எது பாக்கறதுக்கோ இது இது பண்றக்கு எதுமே இருக்காது கண்டிப்பா
அதுதா எல்லாத்துக்கு ஒரே மாரி ஆமா நம்ம எல்லாரு ஒரே மாரியா இருக்கோனு அந்த மாரி தோணு கொழந்தைங்ளுக்கு
இப்டி யூனிஃபாம் வந்து எல்லாருக்கு ஈக்கோலா இத் காமனா இருக்க மாதிரி இந்த மாதிரி ஏனா என் எம்பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது சின்ன வய்சுல அப்போ வந்து அவளுக் இதே பேட்டன் தா அவுங்கள்க் அந்த ஃபை டேஸ்க் வந்து அவுங் சாட் தந்துருவாங்க மார்னிங் வந்து இந்த மா அ இது பிரேக்ஃபஸ்ட்டு அ சாரி பிரேக்ஃபஸ்ட்ல்ல ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸ்னா இந்த மெனு தா தர்ணு ஒரு ஒரு நாளைக் ஒரு மெனு தந்தா அது தா அதே ஃபுட்டு எல்லார்மே கொண்டு போணு அதுல வந்து என்னந்தெரிமா இப்ப சப்போஸ் அந்த கொழந்தைக்கு அந்த அவங்க தந்திருக்க சாட்ல அது பிடிக் காத பட்சத்துல வரும்போது அத இன்ஃபாம் பண்லா இந்த மாதிரி எ கொழந்த இது இந்த இது சாப்ட மாட்டா நீங்க தந்த சாட்ல அவ அவளுக்கு பதில் இந்த மாரி குடுக் கறன்னா ஓகே அது ஓகே ஆப்ஷனல் தந்வாங்க ஏனா எல்லா பசுங் கேக்க மாட்டாங்க ஏ எதாவ்து கிளாஸ்ல ஒரு ரெண்டோ மூனோ பசங்கள்க் தா அந்த
ஆமா ஒரு சிலது வந்து அவுங்களுக் நெறைய பேத்துக் பிரச்சனையா இருக்கு
அது எதா ஒரு நாள் தா அந்த ஒரு ஸ்கிப்பே அந்த இது இருக்கு மத்தபடி எல்லா நாள்மே கரெக்ட்டா தா இருக்கு அப்ப வந்து என்னந்தெரியிமா யாருமே வந்துல்லா ஓகே அந்த அந்த பசங்கள்க் ஓகே இன்க்லயோ அந்தது அந்த சாட் அப்டே ஃபோலா அது வந்து அவுங்க கரெக்ட்டா வந்து நல்லா எல்லாமே வெஜிடபிள்ஸு என்ன எதெல்லா கொடுக்கணு அப்டின் சொல்ட்டு அந்த மேம் மென்ஷன் பண்ணிட்றாங்க ஆனா கொழந்தைங்களுக்கு அந்த ஆரஞ்சு எங்க அது நல்லா கரட்டா சாப்டவு வச்சிர்றாங்களா அப்ப ஹெல்தி ஃபுட்டாருக்கு
ஆமா நீங்க சொன்ன மாரியே எங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவத் தம்பிச் குலிவ் இப்டி வாரத்துக்கு ஒரு நாள் சார்ட் குடுத்துருவாங்க சனிக்கெழம மட்டு நீங்க என்ன கொண்டு வந்தாலு ஓக் கே அப்ப அவங்க வீட்ல எப்டினா அந்தச் சார்ட்டப் பொறுத்துதா செய்ணுமா இப்ப இனிக் கிரீன் கலர்னா இனிக் கிரீன் கலர் இனிக் கேரட் வெச்சுச் செய்ணுனா அப்டிதா செய்றனால எங்ளுக்கு வந்து டெய்லி அவங்கம்மாப் பண்ணும்போது புதுப் புதுசா அனுப்பி விடுவாங்க
ஆமா மா அது மட்டு இல்ல அது வந்து நம்ம வீட்ல நம்ம கொழந்தைங்க செய்ம்போ நம்ளு அதான சாப்டுவோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துல்ல அந்தய் ஃபாலோ ஆயிரு அந்த இது இதாயிட்டு அந்த இது ஆர்கான் சேட்டிதா இல்ல நம்பளேதா கெடைக்கறத சாப்டுட்டு அப்டியே ஓட் ஓட்டிடுவோ இதுனா இது அந்த மாரி பண்ற ரொம்ப நல்லது என்னப் பொறுத்தறிக்கு இந்தமா சிஸ்டம்லா கொண்டு வந்தா நொம்ப நல்லது ஏனாக் கொந்தைங்கிளுக் கு ஏனா வந்து அப்போ இந்த மாரி இப்போ இருக்கற அந்த சிறுதான்ய வகைகள் இந்த மாரி அதுங்குளுக் க்கு சாப்டுவாங்க என்னாப் பசங்களா வந்து இல்ல இப்ப நிறைய இதுல வந்து இந்த ராகில்லாப் போட்டு மாவெல்லா ஆட்டித் தருவாங்க பட் எ கொழந்தைங்களுக்குலா வந்து கலர் வந்து வெள்ளையாதா இருக்னு தோசனா அதுக்கு மேல வேற எதாக் கலர்ந்தா சாப்ட மாட்டாங்க
ஆம்மா நா எப்பற அப்டிதா இப் ஆனா இப்ப இருக்கறதெல்லா என்னென்னமோப் பாலாக்கீர அது இதுன் சொல்லி மாவளரச்
அரச்சு குடுக்கறாங்க ஆமா எல்லாக் கலர் கலராகு தோசலாம் பாத்தா பச்ச கர்ல இருக்கு அப்றம் ஆரஞ்ச் கலல்ல இருக்கு ரெட்டிஷ் கலல்ல இருக்கு ஒவ்வொரு கலல்ல இருக்கு கேட்டா அந்த இந்த பொருள் போட்டு அடிச்சிருக்கோ அதுப் போட்டு அடிச்சிருக்கோ நா அவுங்க சொல்றதெல்லாங் கர்ட்டுன் நல்லா நல்லாப் பொருள்தா சேக்கறாங்க இன்கிரீடியன்ஸ் நல்லாதா சேக்கறாங்க பட் ஆனா வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அத பத்தி அவர்னஸ் கெடையாதுல்ல
ஆமா
அப்ப வந்து இந்த மாரிச் ஸ்கூல்
போயி அப்பறோ இதுதாக் கேப்பாங்க ஆனா வெளியப் பாத்தீங்னா வெளியெல்லாப் புல்லா வந்து அந்த நல்லா இருக்காத கலர்தா போடுவாங்க
ஆமா ஆமாடா அவுங்கலா வந்து ஆர்டிபிஷியல் கலர்ஸ்தாம் போடுவாங்க இப்போ ஓட்டல்ஸ்லாம் போனனா வந் னு அவங்கலா வந்து அந்த ஃபிளேவர்க்கு அந்த டேஸ்ட்டுக்காகவு அவுங்க வந்து ஆர்டிபிஷியல் கலர்ஸ்தா அவுங்க சேப் ப்பாங்க ஃபுட்ல எல்லாத்துலியுமே
ஆமா நம்ம வீட்லனா நம்ம பாத்து பாத்து என்னப் போட்டோ என்ன கலர் வரு நம்ம அப்டி யோச்சா அரச்சு போடுவோ
ஆமா என்ன பண்றதுக்கு அதனால வந்து இந்த பா ஃபுட்டுந்தா இந்த மெயின்னு நம்ம ஒடம்பு ஒடல் நலத்துக்கு ஆரோக்யத்துக்கு பசங்கங்களோட அந்த மென்ட்டல் அந்த பீ இதுக்கு பிசிக்கல் இதுக்கெல்லா ஃபுட்டுதா ரொம்ப முக்கியோ பட் அதுதா வந்து இப்ப நொம்ப இதுவா இருக்கு காம்ப்ளிகேஷனா ஆயி கெடக்குது
ஆமா இப்ப எல்லா வெளியப் போயி செரிப் பழத்துக்கு ஜூஸ் ப்ரெஷ் ஜூஸ் வாய்ங் குடிக்லானா அதுலக் கூட அவுங்க சக்கர பால் அது இதுன் சொல்லி எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க
ஆமாப்பா ஃப்ரெஷ் ஜூஸ் கூட இப்ப கெடையா முன்னாடிலா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் மட்டு வச்சே போட்டு தருவாங்க ஆனா இப்ப அதெல்லா கெடையாது நீ சொன்ன மாதிரி எல்லாமே தா சேக்குறாங்க எத சாப்பிட்னே தெரில இருந்தாலு அந்த டைமுக்கு நம்ம அந்த பசி நம்ம கொஞ்சு ஆட்டணுமேனு சொல்ட்டு எதாத் கடைக்கறத அப்டே வாய்ல போட்டுக்கிறோ அதுதா உண்ம இப்போ
ஆமா
இப்ப நல்லா ஹெல்தியா இருக்கறதெல்லா தேட போனா இப்ப எல்லா சாப்பிடவே வேண்டா அப்படியாயிரு
ஆமாடா ம் இன்னிக் என்ன ஸ்பெஷல் லன்ச்சு
தெர்ல இப்பதா அம்மா செய்றாங்க செஞ்சு முடிச்சா தெரியு
ஓகே ஓகே நீ ஆனா குக்கிங்ல்லா பண்ண மாட்ட
இல்ல எனக்கு குக்கிங் பண்ண தெரியாது
செரி செரி ஓகே ஓகே ஆனா குக்
எப்பவு அம்மாதா செய்வாங்க செரி எதோ ஒன் ஒடம் முடிலனா சின்ன சின்ன ஹெல்ப் மட்டு பண்ணுவ அவ்ளதா ஏன்னா எனக் ஃபுல்லா சமைக் க்கிற அளவுக்கெல்லா தெரியாது
ஓகே ஓகேடா ஓகே செரி செரி ஆ அதா அந்த ஹெல்பிங் பண்ணப் பண்ணதா நம்ம நாமளு கொஞ்ச கொஞ்ச கத்துக்க முடியு அவுங்க சொல் அவுங்க சொல்லுவாங்கல்ல இது மாரி செய்யி அது மாிரி செய்யின் சொல்லும்போது அப்ப தெரியு நம ஒரு ஐடியா வந்துரு ஓ இது இப்படிதா செய்யணு அப்படிதா செய்யணு அப்டின் சொல்ட்டு அக்கா சமைப்பாங்ளா
ஆ அக்காக் சமைக்க தெரியு
ஓகே ஓகே ம்
ஃபஸ்ட்டு அக்காக்கு சொல்லி குடுப்பாங் குடுத்தாங்க செரி கொஞ்ச நாள் நீயு ஃப்ரீயாயிரு அ ப்றோ சொல்லி குடுக்கலா என்ன அவசரோ அக்கா அம்மா ரெண்டு பேரு இருக்கறனால அவங்க செஞ்சிருவாங்கல
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா என்ன எல்லாருமே போயி கிச்சன்ல போய் டம்ப் பண்ண வேண்டால ஆல்ரெ ரெண்டு பேரு இருக்கனால கரெட் டா இருக்கு ஆமா அதனால ஃப்ரீயா உன்ன உன் உன்ன ஃப்ரீயா விட்டுட்டாங்க அப்டே
ஆமா அக்கா போனதுக்கு அப்புறோ அதுக்கப்புற எல்லா வேலையு எப்படியு எனக்கு தான
ஆமா கண்டிப்பா அந்த ரொட்டின் ஆமா வந்துட்டே தா இருக்கணு இது நம் நமக்கு ஆ சாப்பறதுக்காது நம்ம செய்றதுக்கு கத்துக்கணு அதுதா ரொம்ப முக்கியோ மத்தவங்களுக் செஞ்சு தரமோ இல்லியோ நம்ம தேவைகள பூர்த்தி பண்ண நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வெச்சிருக்கணு
ஆமா
ம் ஆமாடா
அக்க பசங்க என்ன பண்றாங்க தூங்குறாங்ளா
கேக்கல அக்கா பசங்க இப்ப ஸ்கூலுக் போயிருக்காங்க
அப்படியா ஓகே ஓகே செரி ம்
அவங்களுக்கு இப்பதா எல்கேஜி ஸ்டாடாயிருக்கு
ஓகே ஓகே ஆ
அவங்க காலையில போவாங்க சாய்ந்தர தா வருவாங்க
சேரி சேரி ஓகே ஓகே நல்லா படிக்குறாங்ளா பரவால்லையா
படிப்பாங்க என்ன அடிச்சு புடிச்சு படிக்க வெக்கறது தா
ஆமா எல்லா படிக்கிறதுதான ரொம்ப கஷ்ட என்ன பண்றதுக்கா
அது தா
ம் சேரிடா ஓகே எனக்கு எதோ கால் வருதுன் நெனைக்கிறே நா அப்றோ பேசட்டுமா உங்கிட்ட
ஆ செரி ஓகே
ஆ ஓகேடா